ஹலோ ஆஹ் கேக்குதா ப்ரோ அது எங்க வீட்டுல பவர் கட்டாயிருச்சு ஓயிஃபைல பேசிட்டு இருக்கிற டக்குன்ன கட்டானல்ல அப்படியே இத எப்படியோ பத்து நிமிஷத்துக்கு பக்கம் பத்து செகண்டுக்கு வந்ததா இதாய்யிருக்கு அது அக்ஸெப்ட் அதா என்னனு தெரியல வர அது பாப்போம் கரெக்டா இன்னும் நாலு செகண்ட் தான் ஆஹ் ஆஹ் இருக்கு இருக்கு இப்ப கரண்ட் வந்துடுச்சு திருப்பியும் ஃபியூ செகண்ட் போய் வந்துடுச்சு திருப்பியும்
ஓக்கே ஓக்கே செரி அதான் நான் போன நேத்து கூட போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு நேத்து வந்து வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆஹ் கேக்குதுங்களா ஹலோ
கேக்குதா ப்ரோ
எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ப்ரோ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆஹ் ஆனா உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக் ஏ என்னாச்சு ஆஹ் இப்ப இப்ப இப்ப கரெக்டா கேக்குது இப்ப கரெக்டா கேக்குது ஆஹ் அதான் அதான் நேத்துதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நேற்று வீட்டுல பக்கத்துல கோயிலுக்கு காலைல நானும் அம்மாவும் போனோம் அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாரு நைட்டு வந்து நானும் அப்பா அம்மா எல்லாரும் மூணு பேரும் ஒண்ணா போனோம் அண்ணன் இருந்தா அண்ணன் வருவான் எல்லாரும் போவோ அண்ணன் இப்ப அங்க வேல செஞ்சுட்டு இருக்கிறதுனால நாங்க மூணு பேர் மட்டும் போய்டு நீங்க எதனா கோயிலுக்கு போவீங்களா வீட்டுல
ஆஹ் எப்பயாவதுதான் இங்க வீட்டு்ல நான் வந்து ரெகுலரா வந்து எங்க சனிக்கிழம போயிட்டு வர சொல்லுவாங்க சனிக்கிழம எப்பவுமே போவோ ரெகுலரா அது அந்த இவுங்களுக்கு சொல்லுவாங்கள டெய்லி இந்த அந்த சாமிக்கு போய் வேண்டணும் வாரம் வாரம் அப்படினு சோ அந்த மாதிரி போயிட்டு வருவா நா மட்டுதா போவ வீ வீட்ல யாரு வர மாட்டாயிங்க நா மட்டும் போயிட்டு வந்துருவே
ஹ அனா எங்க வீட்டு்ல அந்த மாதிரி இல்ல நா போவ்மாட்டேன் நா தனியா போனா எங்கியுமே போவ்மாட்டே ஒண்ணு அண்ணங் கூட வருவா இல்லன்னா அப்பா இல்லன்னா அம்மா கோயிலுக்கு போறது கூட அம்மா கூட தா போவே
இ ஈ எங்கே எங்கியி ஃபஸ்ட்டு அதா கூப்பிட்டா எவை எங் தம்பி இருப்பா கூப்புட்டா வந்து ஏகப்பாட்டுக் கேள்வி கேப்பா வர அதுக்கு நம்ளே போயிட்
நானு அதே மரிதா அதேதா நானு அண்ண வந்து சுத்தமாவே லீவுக்கு ஊருக்கு வந்தனா அதா சொன்னல நா சண்டே சண்டே வருவோ அப்டின் சொல்லிட் ட்டு வருவா வா இங்க வெளிய போலா அங்க வெளியே போலாம்னு கூப்டுவா நா சம்மார்க்கவே ஏ போனு அதுக்கு எங்க போனு ஏ எதுக்கு போனோ சும்மா கேட்டுட்டே இருப்பே
ஆமா ஆமா தனியா போ் ந நானு கெஞ்சுவர் வரைக் கெஞ்சுவோ கெஞ்சு காடுத் கடைசில வரலனு அவல்தா இதுக்கு மேல நம்ம
ஆஹ் இல்ல இல்ல அவன் மாட்லு அவ கெஞ்சிட்டே இருப்பா எ போன புடிக்கிடுவான் வை பை கட் பண்ணிடுவா ஹ்ட்ஸ்பாட் ஆன் பண்ணிருந்தா கட் பண்ணிட்
ஆ அவ அப்புடிப் நானு நானு அந்த மாரிலா பண்ணுவே ஆனாப் பண்ணாலு இங்கு சண்ட வந்துட்டியா அதுக்கு ஒர் பிரச்சன போகு வீட்டுல அதனால எதுக்குடா அப்டின் போயிடுவே
அவன் நேரா எது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்கு நா வரலனா அப்பிடின்னா அப்பா அப்பா கிட்ட போவா பஸ்ட்டு அப் ப்பா வர சொல்லு நா ஒரு நாள் தான லீவே நா வெளியி போனு இங்க நா சொம்ம தா கூப்புற வண்டி கூட நானே ஓட்டிக்கிறே அவன சம்ம வண் சொல்ல அப்பா கிட்ட போவா அப் பாக்கி டீம் போவை வேல ஆவ்லன்னா அப்பறம் அம்மா கிட்ட போவா அம்மா கிட்ட போவுறதுக்கு முன்னாடி நா கிளம்பிடுவே வா போலா அப்டின் சொல்லிட்டு
அவ்வளவு பெரித்
புரியில
அது அவ்வுள மரியாத அம்மாக்கு
இல்ல இல்ல ரெண்டு பேரு மேல மரியாத பயோ இருக்கு அப்பா கொஞ்சொ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லி தா ஆனா வந்து அவ இவளோ நேர கெஞ்சுரானே அப்டின் சொல்லி நா கெள் செரி வா போலா அப்டின் சொல்லிட் மா கிளம்பிட்டே அவந்தா அவுன்னு கிளபாம இரு அப்படின்னு சொல்லி நான் வந்துடுவேன்
ஆஹ் அதேதான் தான் நீ மும் சொல்லுவம்
அம்மா நான் கிளம்பிட்டேன்அவன் தான் இன்னும் கிளம்பாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன் அப்டி இல்லன்னா நான் ஒன்னோன்னுகூட பண்ணுவேன். சரி இது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு வண்டியில பெட்ரோல் இல்ல ஆஹ் கொஞ்ச நேரம் போலாம் ஒரே நிமிஷ் சரி நான் வந்து இதோ ஒரு ரெண்டு ரீல்ஸ் மட்டும் பார்த்து வரேன் மெசேஜ் மட்டொ பண்ட்டு வறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மணி நா ரெண்டு மணி நேரம்லா வெயிட் பண்ண வச்சிருக்கேன் அவன அப்டி வெயிட் பண்ணி தான் என்ன கூட்டிட்டு போவான் அதுக்கு நிறைய சண்டை வரும்
பொறுமையா இருக்கிறது ரொம்ப அதக
என் இது பண்ணிட்டே தான் இருப்பான் வா போகலாம் வாபோகலாம் வா போகலாம் நோண்டிடே இருப்பான் இது பண்ணுவான் அது பண்ணுவான் இரு கொஞ்ச நேரம் டிஸ்டப் பண்ணாம இருந்த நா மெசேஜ் பண்ணிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு வந்துறேன் கிளம்பிடலாம் அப்படின்னு என்ற மாதிரி ஒரு போயிட்டே இருக்கும். ஆ
இப்ப வெளிய போனீங்கன்னா இப்ப உங்க பிரதரு நீங்க வெளிய போறது ரெகுலரா எங்க போவீங்க என்னா சாப்பிடுவீங்க
ரெகுலரா வரதுந்தா இதுக்கு தா ஃபஸ்ட் எப்ப கூப்பிடுத்தாலும் டீக்கடைக்கு போவோம் டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு மத்தபடி இந்த வேல வீட்ல வேல சொல்லுவாங்க மத்தபடி இந்த துணி ஆல்டேஷன் தின் பண்றது அந்த மாரி ரெகுலரா வந்து பஸ்ட்டு டீக்கடைக்குதான் போவோம் எங்க எது பண்ணாலும் அங்க போயிட்டு தான் அதுக்கப்புறமா மட்டும் அங்க போய்றது சில டைம் வந்து சும்மா டீ கடைக்கு போயிட்டு பே வந்துருவோம் அதுக்கப்புறம் வந்து கிரண்டுக்கு போவோம் மேல மேல அதா மது மேல போய் கொஞ்சம் பேசிட்டு இருப்போம் போன் நோண்டுவோம் அந்த மாதிரி
ஓகே ஓகே அதா வீட்டுல விளையாட போவோ அதெல்லாம் நடக்கும் பாருங்க இப்ப நா என் தம்பி விளையாட வாடா கூப்பிடு தினம் விளாட போவோம் நம்ம எவ்ளோ கஷ்டம் என்னானா அவர அர மணி நேரம் கெஞ்சி விளையாட கூப்பிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் தா விளாடுவோம் அதுக்கப்புறம் இப்ப அவரு கரெக்டா விளையாடிட்டுதா இருப்போம் அவ தப்பு பண்ணிட்டா நம்ம எதாவது பண்ணிட்டோம்ணா அவ ஓடி போயிடுவோம்
அதே மாரிதா நானும் பண்ணுவே அவே கூடுவா ஒண்ணு கிரவுண்டுக்கு விளயாட போவோம் பசங்களோட அப்ப வந்து டீம் அது தனி தனி டீம் இருக்கும்போது அப்ப எந்த பிரச் இனி வராது ஒரே டீம்ல இருந்தா கூட பிரச்சன வராது அது அது அப்பயும் பிரச்சன வராது ஏனா வந்து டீம் குள்ள நா என்ன தப்பு இல்ல அந்த அண்ணன் தான் தப்பு பண்ணாரு அப்டினு சொல்லி அவுர திருப்பிருவே அவரு இன்னொருதர திருப்பிருவாரு அந்த மாரி போயிட்டே இருக்கும் நாங்க ரெண்டு பேரும் விளயாடும் போது ரொம்ப பிரச்ச இல்ல வரும் இல்ல நா தா வந்து இப்ப பேட் பேட் பிடிக்கணும் நா தா பேட்டிங் ஆடுனும் ஆடியன்ஸ்ல ஆனா அவ ஆல்ரடி ஒரு நோர் மூணு வாரு விளையாடிட்டு இருப்போம் ஹ போட்டுட்டு இருப்பா இருந்தாலும் நா தா அப்டி அப்டினு சொல்லி முடிச்சட்டு இல்ல எனக்கு டயடா இருக்கு வா வீட்டுக்கு போயிரலாம் அப்டினு சொல்லிட்டு நெறயாவாட்டி அந்த மாரி எல்லாம் வந்திருக்கே
டெய்லியும் வருவம் பத்து நிமிஷம் அது அரை மணி நாள் ஒரு மணி நாள் கெஞ்சணும் அவமா வார்கல்லுமா வீட்ல அவ அம்மா கிட்ட கூட அல்லாம் நம் இதரள்ள குப்பி பத்து மிஷன் விளாடுவோம் அதுக்கப் போயிடுவோம் ஒரு சில நம்மதான் அப்போதான் வந்துதோ டைமுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் ஃப்ரியா போர் அடிக்கும் கரண்ட் இல்லாம இருக்கும் வாடானா ஆமா
ஆமா ந சம்டைம்ஸ் இந்த லேப்டாப் எலாம் எனக்
அயோ எனக்கெலாம் அதிக அதே சேம் நான் வாங்கின லேப்டாப்ப அவன் யூஸ் பண்ணுவான் அவன் போன ஒரு நிமிஷம் குடுறான்னா குடுக்க மாட்டா
அதேதான் ஃபஸ்ட் வந்து ஒரு டென்த் படிக்கும் போது டுவள்த் படிக்கும் போது நெனக்கிறேன் அண்ணே படிக்கும்போது ஒரு செகனண்ட் லேப்டாப் ஒரு சொி பிளான்பண்ணிட் ட்டு வாங்கணும் அது எதுக்கு வாங்கனும்னா இதுக்கு முன்னாடி அண்ணா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சான் அவங்க செட்டே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற வந்து கவர்மென்ட் லேப்டாப் குடு தாங்க அண்ணா வந்து ஒரு சில காரண மாமா வந்து ஓரு ஓரு செட் ஆப் ப் பி ரியோட் வரைக்கும் கொவ்வேர்ந்மென்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு அதுக்கப்பறமா பிரைவேட்க்கு மாறிட்டான் அதனால வந்து அவனுக்கு லேப்டாப் வரல வீட்டுல கேட்டும் புதுச வாங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் ஆனா வந்து வீட் வீட்டு்ல புதுசு புதுசு தேவ இல்ல நீங்க வந்து வேணாம் ஏன்னா வந்து நான் வந்துருவேன் எனக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லிருந்தாங்க இல்ல வாங்கிக்கலாம் அப்டினு சொல்லிடு இருந்தாங்க சேரி செகண்ட் ஹாண்ட்டாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹண்ட் வாங்கணும் ஒரு டென் தௌசண்ட் வாங்கினும் நல்ல லேப்டாப் நல்ல குவாலிட்டி கண்டிஷனாக தான் இருந்துச்சு
என்ன லேப்டாப் எச் பி யா இல்ல இது டெல்ல ஓகே ஓகே சேரி சேரி
என்ன மாடல்ல்லாம் தெரியல அப்ப வாங்கனும் அப்பதுல இருந்து சண்டை தான் ஏ வாங்கனனே ஜி டி கேம் தான் ரெண்டுமே இருக்க ஒய சஜியும் சனாண்டோ ரெண்டையும் இறக்கிட்டோம் அஹ் அது வாங்கினதே அதுக்குதான் வாங்கிட்டு ரெண்டு மோஸ்ட்லி என் கிட்ட தான் இருக்கும் அவன் தரமாட்டன்
சேரி
மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு நான் விளாடுவேண் விளயாடுவேன் அப்படினு சொல்லிட்டு சண்ட போட்டுட்டு அவன் எனக்கு வந்து அவளுவோ யூஸ் பண்ண தெரியாது இது தெரியாது எனக்கு கத்துகொடுத்ததிலருந்து லேப்டாப் என் கிட்ட தான் இருந்துச்சு அவன் கிட்ட நான் தரமாட்டேன் அப்டியே வந்து ஆஹ் தர தந்தா கூட பேட்ரி ஃபுல்லா சார்ஜ் டவுன் பண்ணிட்டு இந்தா விளையாடு தாலும் அவன் எடுத்துனுபோய் சார்ஜ் பண்டு கம்முனு போயுடுவா
போயிடுவா நா வந்து ஃபுல்லா யூஸ் சொல்லிடுவே சார்ஜ் போட் நா ரெகுலரா போடுவே பட் அவுங்க யூஸ் பண்றப்போ இப்ப லேப்டாப் நம்ம யூஸ் நம்ம யூஸ் பண்றோனா நம்ப சார்ஜ் இருக்கா இல்ல த சேரி நா இன்னிக்கி யூஸ் பண்ண போறோ நம்பளுக்கு எப்டி தெரியுல்லையா எது இமீடியேட்ட எது வே இந்த ஒர்க் வர போறதில்ல சோ நம்ப யூஸ் பண்ண போறோம்னா அட்லீ்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃஅப்னவரோ ஒன்அவர் முன்னாடி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணணு நாம யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுருப் போ நம்ம யூஸ் பண்றதுக்கு அவ எடுத்துட்டு போய் அவ யூஸ் பண்டு திருப்பி எத்வந்து சார்ஜ் போட்டாது வெக்கணு சார்ஜ் போட்ட வை வெக்கணு பட் அப்டி-அப்டி வச்சிட்டு போயிடுவா அது சில டைம்ல அந்த-அந்த பவர் ஆஃப் கூட பண்ண மாட்டா லேப்டாப் அப்டே ரன்ல-ரன்னிங்லே இருக்கோ நம்ம லாக் ஓப் ப்பன் பண்ணா ல்ல ஏகப்பட்ட ஆப்ஸ் அப்டே ரன்னிங்கலே இருக்கு சார்ஜ் மொத்தோ உழுதுடு அது டைம் நம்மளுக்கு கரண்ட் ஆஃப்பாயிடு
அதே ப்ராப்ளம்தா இங்கேயு இங்க வந்து நா வந்து
நம்ம யூஸ் பண்றத அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ட்டு நம்மளுக்கு அடுத்துவ யூஸ் பண்ணறான்னு தெரிஞ்சி போட்டு வெக்கணு ந எப் டெய்லி ரெகுலரா ப்பிடு லேப்டாப் யூஸ் பண்ணுவ பர்சனல் லேப்டாப் யூஸ் பண்ணுவ ஆபீஸ் லேப்டாப் யூஸ் பண்ணுவ நா அத பொட்ணு இத பொட்ணு எல்லா இன்னு ஒரு இங்க இருக்கிறது வந்து ரெண்டு மூணு பிளக் பாயிண்ட் தா போனு அது இதுன்னு எப்பமே எதோ ஒன்னு இருக் கோ அப்ப நம்ம போறதுக்கு கு எடமே இருக்காது அப்ப போறப்போ விட்டுனுல ஆமா நம்ம போய்டுவோம் அங்க பவர் ஆஃப் போ ஹ லேப்போ இல்ல ஃபோன் ஏதோ போட்டு வச்சிறப்போ நம்ம போட்டு பத் து நிமிஷம் ஆயிருக்காது அவங்க வந்து அத ரிமூவ் பண்ணிட்டு அவனுந்து போட்டு போயிடுவான்
அதேதான் நான் வந்து என்ன பண்ணுவேனா எடுத்துடுவேன் நா சார்ஜ் போடுவேன் சார்ஜ் போட்டு ஒரு செவன்டி பர்சென் அந்த மாரி வந்தப்பிர நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் கரக்டா வந்து அவன் வந்து குடு அப்டின்னு சொல்லுவான் ஒரு பிப்டி பர்சன்ட் அப்பல்லாம் நான் தரமாட்டேன் ஒரு டென் பிப்டீன் வந்த பிறகு ஓகே இந்தா நீ வச்சு யூஸ் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு தந்துடுவேன் அப்புறம் அவன் எடுத்துட்டு கொஞ் நேரம் யூஸ் பண்ணி பாத்துட்டு பேட்டரி டவுன் பிறகு அவன் சார்ஜ் போட்டு இது பண்ணுவான் அந்த கேப்ல வந்து நான் என் மொபைல் சார்ஜ் போட்டு நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரமிச்
நல்லா பண்றீங்க அதா எல்லா வீட்லயும் கரெக்டா அதுக்கு தகுந்த மாறி கரெக் ட்டா எப்டியா அது எல்லாருமே ஒரே ல லெவலா இரு பண்ணுவாங்கன்றதே தெரியாது சொல்லி வச்ச மாரி பசங்க தம்பிங்க அண்ண தம்பிகனா எப்டி இருப்பாங்களா நாங்களாம் ஒரு ஒரு மாரிதான் இருப்பாங்க தம்பிங்கல்லாம் ஒருமார்ருப்பாங்க
ஹ அப்பா அம்மா ச போனுக்குல்லாம் வந்து சண்ட வரும் அதெல்லாம் வந்து இருக்குங்களா
ஏது
அப்பா அம்மா போனுக்கலாம் என் போனு வந்து ஒ ஒன் டைம் வந்து பேட்டரி டவுன் ஆயிடுச்சு ஒரு ஒ ஒரு வாரம் வந்து அது ரிப்பேர் ஆயி போயிடுச்சு அப்ப வந்து நான் அப்பா ஃபோன்னு அம்மா ஃபோன்னு அது மாரி எடுத்து யூஸ் பண்ணிட்ருப்பேன் அவந்து பேட்டரி சார்ஜ் அவன் சார்ஜ் போடும் போது என்கிட்ட வந்து சண்டபோடுவான் போன் குடு நானும்யூஸ் பண்ணு அப்டின் சொல்லிட்டு
ஓ அவரு போன் வச்சுட்டு அ அப்பா போன் யூஸ் பண்றதுக்கு அப்டி எல்லாம் வந்தது இல்ல இது வரைக்கும் அதான் ரீசார்ஜுக்கு வரும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோனு வச்சுக் எப்டி எப்டி மந்த்லி வந்து நாங்க ரிச்சார்ஜ் போடணுமா எல்லாருக்கும் வீட்ல அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணும் கே பண்ணவே மாட்டேன் எதுக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு எதுக்கு பன்ணும்
அப்பறம் கால் கட் பண்ணிட்டு மறுபடி கால் பண்றீங்களா டைம் ஆ பண்ணு